ஹலோ ஆ வணக்கம் தோழி
ஆ வணக்கம்
ஆ நா இப்ப இப்ப கால் பணணம்ன்னு நெனச்சிட்டு இருந்தே சரி நீங்க கால் பண்ணிட்டீங்க
செரி செரி ஓகே ஓகே ஆ சேரி சேரி நா இப்போ இல்ல நா இப்ப அடுத்தது நாம் பண்ணனா நீங்க பண்ணீங்ளா இதுக்கு முன்னாடி
ரெண்டு காலியா இருக்கே ரெண்டு காலியா இருக்கே ஒரு காலரா இருக்கு ஓகே இது நாலாவது கால் ஆ இப்ப மூனாவது காலியா இருக்கே அ
ஃரீ
அது
ஃரீ ஃரீ ஃரீ அப்றோ சொல்லுங்க
தோழி அப்டிதா தொழி ப்போச்சு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீர்யன்ஸ் என்னன்னா எங்க காலேஜ்ல இது காலேஜ்ல வந்து படிக்கல அதாவது காலேஜ் முடிச் ட்டுஆ மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சைன்ஸ் படிச்சோ தோழி
ஓகே
கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அது வீட்டுல இருந்துதா நம்ம படிப்போ
ஆ ஆ ஆ
பண்ணோ படிக்கல முதல் அனுபவோ நம்ம என்ன‌ பண்ணுவோ சேட்ட பண்ணுவோன்ல மத்தவங்ளா புக்க வச்சு எழுதுனாங்க நம்ம இதுல ரெகுலர் இதுனா நம்மோ கண்டிப்பா படிச்சிருபோ நம்ம வீட்லருந்து படிக்கிற மாரி கோர்ஸ் எடுத்துட்டோ
ஓகே ஓகே
படிச்சனால சரி ஆ போய் எக்ஸாம் எழுத போய்டோ என்ன பண்ணணு தெரியல ஆ இருந்தாலு புக்க வச்சு கொஞ்ச பன்ராங்கனாப்ப நம்ம என்ன நா என்ன இ நானு எ ஃப்ரெண்டு கைலயி கைல ஜஸ்டு ஹெட்டிங் மட்டுந் தா எதாவுது ஹெட்டிங் மட் டு எழுதிக்கலா அப்டின் சொல்லிட்டு தலைப்பு மட்டு எழுதணு தலைப்ப எழுதி முடிச்சுட்டு ஆ உள்ள வந்து நா நம்மளே ஓண் இதா எழுதி கிளா கிரியேட் பண்ணிக்குலா அப்டின் சொல்லிட்டுதா நாங்க அந்த மாரி பண்ல கொஸ்டி அதாவது ஹால் டிக்கெட்ல பின்னாடி லைட்டா ஆ ன்க் கைல நைட்டு கைல ரொம்பலா இல்ல தா ஹால் டிக்கெட்ல லைட்டா எழுதிருந்தே அவ்ளோதா கொஞ்சோ சின்னதா ஷாட்டா என்னன்னா என்னனு நம்மதா‌ புதுசா செரி நம்மளுக்கு உண்மையில் விரும்மின் கூட சொல்லிட்டு போலா நமளுக்குதா எழுதவு தெரியாது சேரி அதாவது செயல் கூட ஆயிரி த்துலா பேசாம எழுத தெரியா வேற எத் தது கதையா எழுதுங்க இந்த மாரி எழுதுட்டு போயிட்டு அ இவரு‌ வருவாங்க செக்கிங் வந்தாரு எனக்கு கை கால்லாம் நடுங்குது ஐயையோ தப் தப்பா பண்றோமேன் தெரியிது இப்போ வந்துருவாங்ளோங்க எனக்கு ம் சேரி ஓக்கேன் சொல்ட்டு ஒரு பயத்தோடயே வந்துட்டு லாஸ்ட்ல போயிட் டாரு திடீர்னு வந்தவரு பின்னாடி போயிட்டு திட் டீர்னு எம் பேப்ப வந்து இரு பத்தாரு பாத்துட்டாரு இந்த அறிவாளி பேக்குறீங்களா அப்டின் சொல்லிட்டு வெளிய போங்க சொல்ட்டு அனுப்பிட்டாரு அ நீ வந்து த ஐயையோ ரொம்பஸ் நா மட்டு போயிட்ருந்த பின்னாடியே பாத்து எம் ஃப்ரெண்டு சேந்து வந்துட்டாங்க என்ன வன் ஏ அவங்க கையில எல்லா எழு இருந்தாங்களா நா பயத்துலதா நா எனக் கை கால்லா நடுங்க ஆரம்பிச்சுருச்சு பின்னான்னு படக்குன்னு கொஸ்டின் பேப்பர புடுங்குனாங்களா பயத்துலியே ஓ அத வெச்சு அவர்
அந்த மாரில்லா பண்ணதில்ல பண்ணிருக்கோம் பட் அந்த அளவுக்கு மாட்டனு மார் தெல்லா பன்னெண் தில்ல பண்ணிருக்கோ நாங்க எறைசர்ல எழுதுறது கையில உள்ளங்கையில எழுதி டு பட்டு் ஆ ஏ இது அய் ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பாத்தோன்னே அதுக்கான ஆன்சர் இருந்துச்சுன்னா டக்குன்னு எழுதிட்டு அந்த கையிலுக்கத நல்லா புடிச்சி நல்லா வேத்து விட்ரு நல்லா புடிச்சு தேய்சன்னா அது போயிரு அதனால ஒரு பிரச்சனயு இல்ல அதுக்கப்புறோ வேற எங்கேயு இல்ல கையில இறேஸர் மட் மட்டும் டுந்தா அப்ற ஏறேஸர்
தோழி நா வந்து கைல இந்த மாரி எழுதுனனா அவங்க கைலலா எழுதிருந்தாங்க நா போ இதுலதா ஹால் டிக்கட்டில் ஜஸ்ட்
அவ ஹால் டிக்கெட் எல்லா கொஞ்ச செக் பண்ணி அனுப்புவாங்க அது கூட ஹால் டிக்கெட் எல்லா
பண்ண மாட்டாங்கள்ள ஹால் டிக்கெட்ல உங்களுக்கு நா ஃபிரண்ட் பேஜ் செக் பண்ணுவாங்கங்க ஆ பின் அது துவு அது தெரியாத அளவுக்கு லைட்டா வச்சுக்கோங்களே அந்தளவுக்கு ரொம்ப அத அதாவது உள்ள போனவொனே ஹால் டிக்கெட் எழுதிட்டு ஹால் டிக்கெட் ட்லஇருந்து பின்னாடி இருக்குல்லலா நம்மளுக்கு பேப்பர் குடுத்துருவாங்கள கடகடனு எழுதிட்டு அந் போட்டு அழிச்சிர்ரது
ஆ ஹா ஆனா எ ஃப்ரெண்ஸ் எல்லா கொஞ்ச பயம் ல்லா இருக்காது கொஞ்சோ அவங்களுக்குல்லா எப்டி பேப்பர் எல்லா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க ஆ எனக் கைங் காலல்லா நடுங்கிரு இந்த இது சும்மா வேணா அந்த அந்த அளவுக்குல்லா பண்ண மாட்ட அந்த அளவுக் கொஞ்சம் பயோ எனக்கு இருக் குது இந்த மனசுல பயோ இருக்குது நீ வேண அழியில பெரு இந்த கையில உள்ளங்கை ல எழுதி பஷ் டே ஆன்ஸர் ஷீட் அ எக்ஸாம் ஷீட் வந்தோனே அதுகானது இருந்துச்சுன்னா ஓகே இல்லாட்டி டக்குன்னு அழிச்சிட்டு இரேசர் எடுத்து பெஞ்ச்ல புடிச்சு தேச்சனா துவு போயிரு கையில ஈரமா இருக்கு ப அதையு புடிச்சு தேஜன்ன போய்ரு அவ்ளத் தா மத்தபடி அந்த அளவுக்கு டீப்பா எல்லா போன எனக்கு பயோ மனசு த்துல பயோ இருக்குது ஃபைல் ஆன கூட பரவாயில்ல அப்டினு சொல்லிட்டு நா எப்பவுமே எதுலயுமே ஃபேல் ஆனாது இல்ல ஆனா வந்துட்டு என்ன ஆச்சுனா நா டிஸ்கன்ட்யூ பண்ணனா பி காமு அப்ப வந்து அது டிஸ்கண்ட்ன்யு அப்டிங்கறது வந்துட்டு அரியரா மாறிருச்சு அதனால அப்டி ஏ மத்தப டி வேற எதுலயுமே நா அரியர் வச்சது இல்ல மேக்சிமோ ஒரு தர்ட்டி ஜஸ்ட்டு பாஸ் ஆவது எடுத்து பாஸ் பண்ணி விட்ருவே
இல்ல தோழி அதே அதா அன்னைக்கி பயத்துலதா என்னோட பயந்தா காமிச்சு குடுத்துச்சு பேசாம இருந்துருக்கலா கை கால் எல்லா நடுங்க ஆரம்பிச்சிருச்சா முன்னாடி என்னோட ஃப்ரெண்டுதா இருக்காங்களா ஆக்சுவலி அடுத்தடுத்த நம்பரு அவங்க முன்னாடி இருந்தாங்க நா பின்னாடி நா பயத்தில இருக்கறே நா நா மாட்டிக்கிட்டே சொல்லிட்டு நா முன்னாடி போனா பின்னாடி வந்துட்டாங்க இன் அவங்க ஒரு சீனியர் இருந்தாங்ளா என்னக்கா நீங்களு வந்துட்டீங்க நீ எனக்கு கைல அவங்க கைலல்லா எழுதி இருந்தாங்களா பாத்துட்டாரு அப்டினு சொல்லி அது க்கப்றோ பாத்தா அச்சச்சோ இப்டி ஆயிடுச்சே அப்டினு ரெண்டு பேரு என்ன பண்லா செரி அடுத்த நா அடுத்து பிளான் பண்ணோ வீட்டுக்கு வந்தா இன்னொரு ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட சொன்னோ இதுக்கப்புறோ எக்ஸாம் எழுத போமாட்டோ அசிங்கமாயிடுச்சி அசிங்க பட்டாச்சி இனிமே என்ன அது அடு த்து அப்பதா ரெண்டாவது எக்ஸாமு ரெண்டாவது எக்ஸாமுக்கு அடுத்து இன்னு ஒரு ஆ அஞ்சு எக்ஸாம் இருக்கு அதுக்கு நம்மால ஸ்கூ வீட்டு க்கு தெரியக் கூடாது நம்ம என்ன பண்ணணு ஆ ஃபெயிலாயிடுச்சுன் சொல்ட்டு திரும்ப ரீ எக்ஸாம் கூட எழுதிட்டு போய்டுவோ அப்பிட்ல்லா பிளான் பண்ணோ ஆ ம் என்ன பண்ணுனோ அப்பம் இப்பிடிதா பிளான் பண்ணோ நித்யா ஆ அமலா இந்த மாரி பேரு ஆ அங்க வந்து இது பண்ணிருவாங்க அது இது சொல்லிருவாங்க ஆ மகா இந்த மாரி எல்லாரு நம்மள நோட் பண்ணிருக்காங்க எ எல்லாரு நம்மள பாத்துருவாங்க அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேர் எல்லா இது பண்ணிருவாங்க மென்ஷன் பண்ணிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போனா நாளைக்கி இதே மாரி இருக்கணு அங்க அப்டின்னு அந்த பயத்தோடயே சுத்திக்கிட்டு திரிஞ்சோ ஆனா என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க அவங்களு சேந்து பிளான் பண்ணாங்க ஆ கம் நாங்க அங்க போய் வெளில ஏன்னா வீட் வீட்டுக்கு வுட மாட்டாங்க எங்கள கிளாஸ விட்டுதா வெடி சொன்னாங்க அங்க வெளிய போய் நின்னுட்டு ஃபீல் பண்ணல சிரிச்சுட்டு இருந்தமா ரெண்டு பேரு நீடிய நா மட்டு வந்துருந்தேனா நா ஃபீல் பண்ணிருப்பே கூட அவங்க வந்துட்டாங்க அதுனால காத் பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல தைரியோ யாருமேல்ல உக்காந்து பேச நாளைக்கு இருந்து இனிமே எக்ஸாம் கொரோனா டெய்லி விருதுனருக்கு பொய்டுவோ இல்ல மதுரைக்கு போயிடுவோ
போயட்
ஊர சுத்தி பாப்போ ஊர சுத்தி பாத்துட்டு எக்ஸாம் எழுதுற மாரியே காமிச்சுக்குவோ ஒரு அஞ்சு நாள ஓட்டிருவோ அடுத்து ஆ வீட்ல ஏதாவது இது சொல்லிட்டு காரணோ சொல்லிட்டு இது ஃபீஸ வாங்கி கட்டி அரியிற கிளியர் பண்ணிருவோ அப்டின்னு சொன்னாங்க என்னோட ஃப்ரெண்ட டுதா ஐடியா குடுத்தாங்க தோலி அதுக்கு நா அப்டில்லா பேசி வச்சுட்டு வந்தா வீட்டுல வந்தா இன்னொரு ஃப்ரண்டு ஆவ அவ புக்க வச்சுக்கிட்டு எழுதுறா இது பண்றா இது பண்றா நீங்க இதுக்கெல்லா போயிட்டு பண்ண நாளைக்கு போங்க தைரியமா எழுதுங்க இதுக் க்காக அரியர் வச்சுட்டு திரும்ப உக்காந்து திரும்ப அதுக்கு ஒரு டைம ஃபீஸ கட்டிக்கிட்டு தேவயில்லாத வேலய பாக்காதீங்க ரெண்டு பேர் சைலண்டா போறீங்க அமைதியா பேப்பர் குடுத்தா சைலன்டா வாங்கிட்டு வந்து எழுதுங்க அப்டின்னு சொன்னாங்க அதே மாரி மறுநாள் போறோ கு முன்னாடி ஒரு பையே ஏத்திக்க கிட்டு வேட்டி மடில உக்காந்து வச்சிகிட்டு புக் வச்சிட்டு எழுதுறாங்க அசால்டா எழுதுறாங்க நம்ம பயத் போறோ இது பன்னோஅதுக்கப்றோதா அழுதே ஆங்க ரென்டு பேரு பேசிகிட்டோ தெரியுதோ தெரியலயோ என்ன பன்னாலு இனிமே வந்து இந்த வேலயே வேண்டா அப்டின்ற அளவுக்கு வந்துட்டோ ஏ என்னக் என்ன எழுதுனாலு சரி நம்மளுக்கு எப்படியு ஓனாதா எழுத போறோ எது நம்ம உண்மையா படிச்சு எழுத போறதுல்ல ஓன் கிரியேஷனுக்கு எதுக்கு நம்ளுக் ஹெட்டிங்கு ஹெட்டிங் நாங்க அந்த மாதிரிதான் நினைச்சோம் எட்டிங் மட்டும் இது பண்ணிட்டா உள்ள ஓன் கிரியேஷன் எடுத்துக்க வேண்டியதான் டைரக்ஷன் வை இதெல்லாம் நம்ள போட்டு எழுதிக்க வேண்டியதான் அப்படினு நினைச்சு ஹெட்டிக்கு குத்தம் அந்த மாதிரி டிச்சு அதுக்கப்புறம் சரி அவங்களும் அதே மாதிரி மறுநாள் போய் தைரியமா எழுதிட்டு வந்தோம் லாஸ்ட் இதுலதான் செக்கிங் ஆந்தாளு வந்த ஆளு அஹ் உள்ள இது ஓபன் பண்ண தான் அன்னைக்குல்லாம் நல்லா படிச்சிருந்தோம் உண்மைய படிச்சட்டோம் சரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு நல்லாவே பண்ணிட்டோம் எல்லா எக்ஸாமளும் அதுலயும் பிடிச்சதலையும் பாஸ் ஆயிட்டோங்க அரியர் விழுந்துரும் நினச்சோம் ஒன்னுதான் விழுதும் நினச்சோம் அதுலயும் பாஸ் ஆயிட்டோம் ஆஹ் நாங்க பாஸ் ஆவோம்னு எதிர்பார்தோம் வே ரெண்டு பேரும் ஜஸ்ட் வ கரெக்டா அன்னைக்கு எத்தனை பக்கம் எழுதிருந்தனா நாலு அஞ்சு பக்கம் தான் எழுதிருந்தனா பாஸ் ஆயிட்டோம்
ஆமா செரி செரி நாங்க கலாய்ச்சுக்குவோம் அப்டியே அப்டியே எக்ஸாம் ஏ என்னடி நிறைய பேப்பர் நிறைய எழுதி இருக்கு போல செண்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம் விழுந்து விழுந்து படிக்க பிரேமானு இருக்கா இருக்கிற அவளும் தீ அவ ரெண்டு பேர் தான் ஆக்சுவலி அவ நல்லா படிக்க மாட்ட அவளுக்கு எலின் பேர் வச்சுப்பேன் அவ ஓரளவுக்கு தான் படிப்ப ப்பாவா நல்லா படிப்பு மட்டும் அவ என்னனாலும் எழுதுறக்கு கொஞ்சம் இதாயிரு அதனால மார்க கம்மியாயிடும் என்னடி விழுந்து விழுந்து படிக்கிறேன் மார்க் மட்டும் வரவே மாட்டேங்க்குது அப்பின்னு சொல்லிட்டு ட்டு கலாயச்சுட்டு இரு இப்ப எப்பா பார்த்தாலும் சிரிப்புதான் காலேஜ்ல சிரிச்சு சிரிச்சு அதனால என்னமோ லைஃப்ல கொஞ்ச நாள் அழுது அந்த மாதிரி இருக்கு அப்டி இருக்கு அந்த லைஃப்ல இருந்து த ஏ இந்த லைஃப் வரும்போது நெனச்சு பாக்கும்போது அய்யயோ எப்டி இருந்த நாமா இப்டி ஆயிட்டோ அப்டிங்கிற மாரி இருக்கு
அ கரெக்ட்டு தா தோழி நம்ம வந்து வாழ்க்க வந்து எப்டி அ ரொம்ப இதா இருக்கு எப்ப மாறுன்றது தெரியவே தெரியாது நெஜமாவேவு நெறய எக்ஸ்பீரியன்ஸ்ல்லா இருக்கு எப்பா அதெல்லா ஒவ்வொன்னா நம்ம பேசுனோனா பேச
பேசிக்கிட்டே இருப்போம்ன்னே நெறயா இருக்குது ஆ என்னோட ஜேர்னி எல்லா பா பாத்தீங்கன்னா நெறய்யா சொல்ற கத நெறய்யா இருக் இருக்கு சொந்த கத இருக்கு போகாத ரைட்டுதா ஃபுல்லா ஃபுல்லா போயிட்டே இருக்கு கோ
அதுதா நாங்க அதாவது என்னன்னா அ கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியா இருக்குறது காலேஜ்ல இருக்கலா ஆ கிளாஸ்ல இருக்கு இருக்கலா எல்ல இருக்கலா ஆனா நாங்க கவர்மெண்ட பஸ்லயே அப்டிதா போவோ கண்டக்ட்ரையே ஓட்டுவோ நாங்க ஒரு மூனு பேரு ரவுடிய வந்துட்டாங்க நீங்க
சில இதெல்லா அப்டிதா நா நாங்களு கலாய்ச்சிட்டே அப்டி ட்டே இருப்போ எல்லா பக்கமு கேங்க எங்கா போனாலு கெக்க பக்க கெக்க பக்க மாரி தெஞ்சுட்டே இருப்போ இப்ப வரைக்குமே இப்போ ஒன்னுமே இல்ல பரிமலா அன் கோ படம் போனோ போன வாரோ ஆமா அவுங்களே இது பண்ணுவாங்க அந்த மாதிரிதா நாங்களு பேசுவோ இப்ப கூட நா வந்துட்டு வெளியே போயிட்டேன்னா ஆக்சுவலி நா சோகோ இருக்கு மனசுக்குள்ள சோகோ இருக்கு ஆனா வாய் வி சிருச்சுடுவே நல்ல சிருச்சுடுவே சிடுவே எதுவ இருந்தாலு காமெடி இந்த இது மாரில்லா பரிமளா அன் செம்ம காமெடி இருந்துச்சு படோ செம்ம சிரீனா சிரிச்சு மேதுவா சிரி எங்க வீட்டுக் மெதுவா சிரி ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அந்த படம் பாப்போ பட் இந்த மாரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச் சி நா சிரிக்கிறத பாத்து தி எல்லாரு அ தேட்டர்ல மெதுவா சிரி எப்ப ஏ இப்படி சிரிக்கிற அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த படம் பாத் த்த ரொம்ப காமெடியா போயடுச்சு அதனால ரொம்ப சிரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு வாய்விட்டு சிரிச்ச மாரி இருந்துச்சு
தோழி கட்டாக போகுது
சேரி ஓகே ஓகே நீ கால் பண்ணு கே